நஹெல்
ஹலோ
வணக்கம்
வணக்கம் மேடம் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே சார் நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேன் மேடம் லன்ச் முடிச்சாச்சா ஓகே என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு ஆ நா சாப்ட்டேன் மேடம்
ஓகே ஓகே சார் இன்னைக்கு ஸ்பெஷல் எதுவு இல்ல ஓ இன்னைக்கு வந்து இங்க சடோன் சார் ஆக்சுவலா
ஓ சடோனா சடோன்னா கரண்ட் ஃபுல்லா
கரண்ட் ஆமா டில் ஆ டில் ஃபோர் அல்லது சிக்ஸ்
ஓ ஓகே ஓகே ஓகே ஷடோன்னா ஷடோன்னா அப்போ எதுவு ஸ்பெஷல்லா சமைக்க முடியாதா
இல்ல சார் சமைச்சிக்கலா இன்னைக்கு வந்துட்டு சிம் பிள் ஃபுட் தா சாதம் ரசம் கத்திரி காய் உருளக்கிழங்கு பொறியல் பீர்க்கங்காய் பொறியல் நீங்க எதுவு வந்துட்டு இல்ல சார் கேஸ் வந்து ஒர்க் ஆகு நீங்க எதுவு கிரைண்ட் பண்ண முடியாது மிக் சி கிரைண்டர் அதெல்லா எது யூஸ் பண்ண முடியாது
மேடம் வேற எதா சொல்ல வந்தீங்க
இல்ல இல்ல சார் இதுதா சொல்ல வந்தேன் நானு வேற எதுவு இல்ல
அப்டிங்களா செரி ஓகே ஓகே ஓகே நல்லா சமைப்பீங்ளோ
சேவிங்ஸ் ஹேபிடல்லா இருக்கோ ஆ சமைப்பேன் சார்
சேவிங்ஸ் ஹேபிட்டு இருக் கு மேடம் ஆனா வந்து இப்ப என்னால அத பண்ணவே முடியல ஆக்சுவலா வந்து நா இப்போ வந்து பிஃபோர் மேரேஜ்ஜே என்ன வந்து கஞ்சன்னு சொல்லுவாங்க ஏன் அப்டி சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா எதுக்கோ ஒரு வாட் டி நா எங்கேயோ போ போனோம் அப்ப வெறும் ஒரு ஒரு ஃபைவ்ஹண்ட்ரட குள்ள ஒரு அமௌண்ட் தா டூர் எங்க திருப்பதிக்கு எங்கயோ போனோனு நெனைக்கிறே அது வந்து வீட்டுலதா கூட்டிட்டு போனாங்க அ அப்ப வ வ அப்ப போயிட்டு திருப்பி ரிட்டன் வந்து அந்த காசே கையில வச்சிருந்தே என்னடா அப்டின்னா இல்ல நா எடுத்துனு போன காச அப்டியே ரிட்டன் எடுத்துட்டு வந்தே எதுமே வாங்கி கூட சாப்டல எதுவு வாங்கவு இல்ல அதெல்லா அவங்களே பாத்துக்கும்போது நம்மளுக்கு எதுக்கு காசுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தேன் அந்த மாதிரி என்ன வீட் டுல வந்து எதுவுமே வாங்க மாட்டான் இவ கஞ்சோ சேர் அப்டியே வச்சுட்டே இருப்பா காஸ் ஸு எது குடுத்தாலு செலவு பண்ண தெரியாது அந்த மாதிரி பேரு தா நா வாங்கினே பிபோர் மேரேஜ்ஜு ஆஃப்டர் மேரேஜ் பாத்தோமா அப்டியே ஆப்போசிட்டு அப்டியே போற வழியில என்னென்ன இருக்கோ அது பசங்களுக்கு எதெது விரும்புறாங்களோ அதெல்லா வந்து உடனே அதே வாங்கிரது
ஓ செரி செ சரிங்க சார் ஓகே ஓகே இல்ல நார்மலா எனக்கு வந்து இல்ல சார் அதுக்காக ஆக்சுவலா அது வந்து கஞ்சம் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம வந்து ஒரு த்துனா பேர்வர்லின்னு கூட சொல்லலாம்
இதுதா மேடம் நானும் பண்ணே எனக்கு கஞ்சன்னு சொல்லிட்டாங்க
இல்ல சார் நா வந்து ஆக்சுவலா வந்து செ செலவு பண்ணுவேன் பட் வந்து நான் ரொம்ப யோசிச்சு யோசிச்சுதா செலவு பண்ணுவே எனக்கு சேவிங்ஸ் தா ரொம்ப பிடிக்கு
ஓகே
அதாவது செலவு பண்ணிதா ஆகணு அப்படிங்கற கட்டாயம் வந்துச்சுன்னா அத வந்து ஒரு யூஸ்புல்லான செலவா பண்றதுக்குதா வந்து விருப்பப்படுவே அவ்வளோ சி க்கிரோ வந்துட்டு வீண் விரயம் பண்றதுக்கு வந்து ரொம்ப யோசிப்பே நானு இப்ப நார்மலா எதோ ஒரு அமோண்ட் வருது சேலரி அது மேபி எதுவா வேணா இருக்கலா நா யூஷவலா அந் ஒரு அமோண்ட் வரதுக் க்கு முன்னாடியே நானே ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுக்குவே
ஓகே ஆ
என்ன பண்ணுவோ அப்டின்னா அதை மூணு ரேஷியோவா பிரிச்சுக்குவோ ஒரு ரேஷியோ யோ வந்து செலவு பண்ணிக்கலா குடும்பத்தோட போய் என்ன பிரியமோ பண்ணிக்கலா ஒரு போர்ஷ் வந்து நான் பஸ்ட் சேவிங்ஸ் எடுத்து வச்சிருவே எடுத்து வெஸ்ட்டு மீதி அமோண்ட் ட்டு தான் நா வந்து சொல்லவே செய்வே
ஓ அப்பிடியா
ஆ அமோண்ட் வந்துச்சுன்னு சொல்லுவே பட் இந்த பார்ட் எடுத்து நா சேர்த்தட்டேன்னு சொல்லிருவே
ஓகே ஓகே ஓகே ஆ ஆ
இன்னொரு பார்ட்டு வந்து நமக்கு எதாவது ஒரு அவசர தேவை அல்லது லோன் அந்த மாதிரி இ எம் ஐ எதாவது எடுத் த்துரு போல கண்டிப்பா எல்லாத்தோட லைஃப்லா அது ஒரு பார்ட்டா தா இருக்கு சோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவோ
நா ஃபர்ஸ்ட் எப்படின்னா வீட்ல ஒய்ஃப்குன்னு குடுப்பா கேஷ் அப்டின்ற மாரி சொல்லுவாங்க அவுங்க பாக்கட்டும் ஜென்ஸ் பாத்தாதா இது சரியா வராது அப்படின்னு சொல்லுவாங்க சொல்ட்டு செரி ஓகே நம்ம அந்த மாதிரியு ட்ரை பண்ணலாமே சொல்ட்டு ஒய்ஃப் கிட்ட குடுப்பே ஒய்ஃப் பாத்தீங்கன்னா நறைய ஆன்லைன் ஷாப்பிங் நறைய பண்ண ஆரம்பிஸ்டாங்க எனக்கே தெரியாம அது வருது நடுல இது வருது இது வருது அதுக்கப்புறமா அவுங்களுக்கு அவுங்க அவுங்க வந்து நறைய செலவு பண்றத நற தெரிஞ்சுக்கிட்டே அவுங்களுக்கு வந்து நறைய ஆ ஆன்லைன் செலவு நறைய பண்ணிறாங்க கா அவுங்ககிட்டயு வந்து இந்த சேவிங்ஸ் இதுவுமே தெரியல அதுவுங் கூட எனக்கு இப்ப வந்து தெரியு அதை நானே பாத்துக்குரேன்ற மாரி பாத்துட்டு ஆ எதாவது அவுங்களுக்குன்னு தேவைக்கு மட்டும் எதாவது குடுத்துறது இந்த மாரி தேவைக்கு காலியாச்சுன்னா கேளு அப்டின்ற மாரி நானே அத மாதிரி யூஸ் பண்ணிக்கறே நிறைய இ எம் ஐஸ் நறைய அந்த மாரி போயிட்டு இருக்கறதுனால நம்மளுக்கு அந்த நேரத்துக்கு யூஸா சொல்ட்டு வாங்கிறோமோ பட் ஆனா அது இ எம் ஐயா தான் போகுது சேலரி
ஆக்சுவ்லா வந்து பாத்தீங்னா ஆ ஃபேம்லில வந்து யாராது ஒருத்தர தா சேவிங்ஸ் அப்டெ ட்ருக்கு ஒருத்தவ்ங்க வந்து ஆ ஸ் செலவு பண்றவ்ங்களா தா இருப்பாங்க அது வந்து கொயிட் அ நே
ம் ஆமா இன்னொரு விஷ்ய என்னென்னா அது எ கைல கேஷ் இருந்தனால எ கைல எவ்ளோ இருக்குன்றது கூட ஒய்ஃபுக்கு தெரியாம அத வாங்கிட்டு அப்டியே இத பண்ற அப்டி இத செலவு பண்ற சோ லிஸ்ட்டு போட்டுட்டே இருப்பாங்க எனக்கு இது வந்து ஐயயோ குடுத்தாலு தப்பு குடுக்கலாலு தப்புன்ற மாரி ஆயிடுச்சு
ஆ ஆ ஓகே ஓகே மேபி அவங்க சின்னதுல இருந்தே கொஞ்ச செல் அதிக செலவுகள் பண்ணி பழக் க்கமாயிருக்கலா
ஆமா நெறையா அந்த மாரி பழ ஏ என்ன அமௌண்ட் எதுன்னு அது இப்ப திடீர்னு எதாச்சு ஒன்னு வரும்போது
இல்ல ஆக்சுவலி பார்லரு செலவே அதிகமா நீங்க தான சொ சொன்னது கரெக்ட்டு ஆ ஓகே ஓகே
ஹா அதா அதுதா சொல்றே பிஃபோர் மேரேஜுன்றது வேற மாரி ஆயிர்ச்சு ஆஃப் டர் மேரேஜு வேற மாரி அதுவு இன்னொரு விஷ்ய என்னனா எங்க ஃபேம்லிய பொறுத்த வரைக்கு மேடம் ஆ சில ஃபங்க்ஷன்ஸ்லா பண்ண மாட்டோ ஆனா வந்து அவ்ங்க ஃபேம்லிய பொறுத்த வரைக்கு அத பண்ணலனா அவளதா ஐயயோ பேரு கெட்டு போயிடு சேரி அப்பா இதெல்லா ஆ கௌரவ என்னோட அக் அக்கா இதெல்லா பண்ணிருக்காங்க நீங்கலா அதெல்லா பண்ணாம விட்டனா அவ்ளோதா என்னோட இதுவ நா விட்டு குடுக்க மாட் டே அந்த மாரி ஆர்க்யூ பண்ணுவாங்க சின்ன சின்ன இது ஆக்சுவலா வந்து எனக்கு கு இப்போ ஒரு டென்த்து ஆண்வெர்சரி போச்சு ஓகேங்ளா அதெல்லா வந்து எங்க வீட்ல வந்து எப்பயுமே அந்த மாரி விஷ்யத்தெல்லா பண்ண விட மாட்டாங்க நா இப்ப வந்து அது பா எங்க அம்மாவ ஃபோர்ஸ் பண்ணி அந்த இது பண்ணிற்லாமா அவ்ங்க ரொம்ப விருப்பப்பட்றாங்க அவ்ங்
என்ன பண்ணுவீங்க செலிப்ரேட் பண்ணுவீங்ளா
ம் ஒரு சத்திரத்த புக் பண்ணிட்டு டென் மேரேஜு பண்ண மாரி இதை இதுவு அதே மாரி சாப்பாடு போட்டுட்டு டென்த் ஆண வெட்டிங் ஆண்வெர்சரிய கிராண்டா செலிப்ரேட் பண்ற மாரி ஒரு சுச்சுவேஷன் போயிட்ச்சு
அப்ப திரும்ப இன்னொரு டைம் மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி ஃபுல் செலவு பண்ணி பண்ணணுங்ளா
அவ்ங்க வந்து ஆ ஒரு டைமண்ட் ரிங் அவ்ங்க அப்பா சைட்ல எங்க மாமனார் மாமியாரு ரெண்டு பேருக்கு ரிங்க்கு வாங்கி குடுத்துட்டு அத போட்டுட்டு அதுக்கப்பறமா சாப்பாடு போட்டு இது ஹண்ட்ரட் பெர்சன்ட்டு வீண் செலவு தா அது எனக்
ஆமா நா லைஃப்லயே இன்னைக்குதா நா கேள்விப்பட்றே சார் இப்டி ஒரு சடங்க நல்ல கால
ஆயாமா மேடம் இது எனக்கு எங்க இது வரைக்கு எங்க சைட்லலா இத பாத்துட்டு ஆ இன்னடா இது இந்த மாரி சத்தரத்துல வெச்சு செலிப்ரேட் பண்றியேடா எதோ வீட்ல பத்தாவ்து வர்ஷத்துக்கு சாப்பாடு போடுவாங்க அந்த மாரி
ஆமா நிச்சயமா வெட்டிங் டேனா என்ன நமக்கு விருப் பப்பட்டா நாங்க அ நார்மலா என்ன பண்ணுவோனா இங்க பக்கத்துல எதாவ்து முதியோர் இல்லம் அன்ன து அனாத ஆசிரமம் குழந்தைகள் காப்பகம் அந்த மாதி
அது இப்போ எனக்கு இன்னொன்னு அடுத்தது எ பொண்ணு இப் இப்ப தா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்குது அப்பற வந்து ஒரு ஏஜு மெச் ச்சுரிட்டிய ஃப்ங்க்ஷன வந்து வேற அத ஒரு பிளான் போட்டாங்க அவ்ங்க ஃபேம்லிலா சேத்து நாங்கல்லா து பண்ணுவோ நீங்க இது இப்டி பண்ணனு அப்டி பண்ணு டே இப்பதாண்டா இத முடிச் இது அதுக்குல்லே
செரமந்தா இப்ப இதுக்கே ஒரு ஃபோர் டூ ஃபைவ் லாக்ஸ் ஆயிருக்குங்களா
இப்ப சொல்லுங்க மேடம் நா எப்டி மேடம் சேவிங்ஸ்ன்னு ஒண்ணு பண்ண முடியு கட வாங்காமா இருந்தா செரின்ற நிலைமையில போயிட்டு இருக்கு சுச்சுவேசனு
கண்டிப்பா கண்டிப்பா நார்மலா சிக்ஸிடியத் செவன்டியத் எயிடியத் த மேரேஜ் செலிப்ரேட் பண்ணுவாங்க அது வந்து குவயிட் காமன்
ம் ம் ம் எங்க இவுங்க சைட்ல வந்து டென் அண்ட் தென் டொண்ட்டி ஃபைவ் இது ரெண்டுத்தையு பண்ணுவாங் இப்ப இன்னொனு மேடம் சொல்ல மறந்துட்டே அதுக்கு முன்னாடி இப்போ வா கமிங் தா இந்த மேக்கப் செட்ல்லா சொல்லிட் இருந்தே நெனைக்றே அந்த மாரி பண்ண போறாங்கனா அது எப்பன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மந்த்து வந்து எங்க மாமனார் மாமியருக்கு சே அந்த அருவதா கல்யாணனு சொல்லுவாங்க இல்லையா
ஆ
அ அத வந்து இவுங்க பசங்க பண்ணணுமா அது இப்ப அது ஆமா அது பண்ணோ வந்து இப்போ ஆக்சுவலா வந்து நா இப்ப எ ஒய்ஃப் பொண்ணு அ அண்ணத் தம்பியு ஒருத்த இருக்கா ஓகேங்களா அந்த மாரி மூணுப் ப்பருமே ஷேர் பண்ணி இப்போ கன்சல்ட் பண்ணி ஒரு சத்திரத்த புக் பண்ணிட்டு அத பண்ணோ அதுக்கு இப்ப நாங்க அதுல ஆயி அது ஸ்டார்ட் அப் ஆனதுலருந்து இப்ப வரைக்கு அத பத்துன டிஸ்கஷன் போயிட்டே இருக்கு
ஓ இல்ல சிக்ஸ்டியத் மேரே ஜ் வந்து நாங்களுமே பண்ணோ அப்ப நா வந்து ஒர்க் போயிட்டுருந்தே ஆனா வந்து மண்டபம் பிடிச்சு அப்டி எல்லா பண்ணல சார் ஆக்சுவலா திருக்கடையூர் சொல்லி சொல்லுவாங்கல்ல
அது ஆக்சுவலா வந்து பாண்டிச்சேரி ஆண்ட இருக்கா மேடம் இல்லைன்னா வந்து வேளாங்கண்ணி சைடு வருமோ
இல்ல சார் எனக்கு ஆக்சுலி எக்ஸாக்ட் அந்த ஊர் பேர் வந்து திரு கடையூர் பட் அது எந்த டிஸ்டிக்கு கீழ வருதுன் தெர்ல அது வந்து பாத் தீங்கனா உங்களுக்கு சிக்ஸ்டியத்து மேரேஜ்ஜு செவன்டி ஆ தென் எய்ட் டி அந்த மேரேஜுக்கு வந்து ஒரு பேர் போன ஸ்தலம் அது நார்மலா எதுக்கு பண்ணுவாங்க அப்டின்னா அவங்களுக்கு ஆயுள் விருத்தி அடையறதுக்காக அந்த வயதானவங் களுடைய ஆயிள் வந்து ஏனா உங்களுக்கு நார்மலா ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபவ்னா கொஞ்சோ உடம்பெல்லா செரியில்லாம போகுல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி சப்போஸ் அவுங்களுக்கு ஏதாவது கண்டம் ஆயுள் பயம் அந்த மாதிரில்லா இருந்து ச்சுனா அது நிவர்த்தி செய்யறதுக்காக உங்ளுக்கு ஓமம் வளர்த்தி திரும்ப இன்னொரு டைம்மு அ ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்க்கு வந்து மேரேஜ் பண்ணுவாங்க ஆமா சார் அது வந்து இருக் கு அது வந்த அவங்க அவங்க ஃபேமிலி ஃபினான்ஷியல் இது பொறுத்து சிம்ப்ளா பண்றவங்களு இருக்காங்க கிராண்டா பண்றவங்களு இருக்காங்க ஆ அங்க வந்து என்னன்னா ஐயர் நம்ம புக் பண்ணோனா அங்க ஓமல்லா வளத்தீட்டு ஆக்சுலா பேரண்சுக்கு வந்து எவ்ளோ குழந்தைகளோ அந்த கொழந்தைகதா வந்து அந்த அறுவதாவது கல்யாணோ வந்து பண்ணி வெக்கணு பேரண்ட்ஸ் அவங்க அவங்களுக்கே பண்ணிக்க மாட்டாங்க
ஓகே ஓகே இல்லல்ல அத ஓகே அததா சொல்றே எனக்கு கண்டினியூயஸா இத மாதிரியே ஒன்ன ஒன்னு வந்துட்டே வந்துட்டே இருக்
ஆஹா இல்ல உங்க கண்டிஷனல்லா வந்து கொஞ்சோ கஷ்டோதா ஏன்னா ஒவ்வொரு ஃபங்ஷனோ அஞ்சு ல
ஆமா இப்போ அதுவோ ஒன்னொர் சைடு வந்து அதையு போயிருக்கு மேடம் ஒரு வீடு கட்டிட்டு இருக்க மேல அது இப்போ ஒரு பக்கோ போயிட் ருக்கா அதுக்கான வீடு கட்டிட்டு ஒரு சிம்பிளா கூட ஒரு க்ரஹப் பிரவேசோ பண்ணிட்லா அதுக்கு ஒரு அதுக் கு ஒரு டீம் அத இன்வைட் பண்ணி டிஷா ஐயையோ அப்டியே போய்ட்டே தா மேடம் இருக்கு எப்பதா முடியோன்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லா அந்த மாரி இருக்கு
அப்ப மேபி அவுங்க சின்னதுலர்ந்தே வெல் டூ டூவா வளந்திருப்பாங்க நீங்க சொல்றது பாத்தா
ஆமா அதற காம்படீஷன் வேற அவ இந்த காயிரு எனக் அ க்சூவலா கார் ஓட்ட தெரியாது நா மட்ட தா அவுங்க சைட்ல கார் ஓட்டாம இருக்கர்து எனக்கு ஆக்சூலா வந்து இந்த மேரேஜ் க்காக ஒ டௌரியே கார் தா குடுக்கறேன் சொன்னாங்க நா அது வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டே அது எனக்கு ஓட்டவு தெரியாது அந்த டௌரின்ற இதுவு எனக்கு பிடிக்காது அது வேண்டா அப்டின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்மாலிடிஷ் வேண்டா எனக்கு அதுவு கேக்கலா மாட்டே எனக்கது புடிக்காது இன்னொன் கேட்டா எனக்கு காரோ ஓட்ட தெரியாது பைக்க ஓட்ட தெரியாது அப்போ என்ட லைசன்ஸ் கூடல்ல இந்த இந்த மாதிரி கார் குடுக்குற சீன்ஸ் எல்லா எனக்கு வேண்டானா அப்படின் நான் சொல்டே அதுக்கப்பபறமா வந்து ஒய்ஃப் பு வந்து என்கிட்ட வந்து நா உங்கிட்ட பேச மாட்டே அப்போ பேசிட்ருந்தோ மேரேஜ் பிஃபோரு நம்பர் இருந்து எங்கேஜ்மெண்ட் வந்து நா அட்லீஸ்ட் கார் தான் நீங்க வாங்கல எங்க அப்பா கிட்ட புல்லெட் வேணோண் மட்டோ கேளு அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா நா அப்ப அதுலாயாவுது அதுலயாது நீ அதல நா ஒக்காந்துட்டு வரனோ அப்படின்னா ஏ நா இதெல்லா நா கேக்கமாட்டே எனக்கு இது பிடிக்காது அப்டின்ன செர் புடிக்காது நா பேசி வா எனக்கு நா வாங்குறே நீ செரின் மட்டோ சொல்லு எனக்கு வண்டியே ஓட்ட தெரியாது நா புல்லட் எப்டி ஓட்டுவே அப்படின் சொன் அதெல்லா அப்றோ நீ ஓட்டு ஏன்னா அது எங்க அப்பா வந்து ரொம்போ புரொடெக்ட் பண்ணுவார் மேடம் பசங்க ட்ரிபிள்ஸ் போக் கூடாது பசங்க வெ அப்டியே மோ ஸ்ட்லி கேல்ஸ் மாரியே வளக் ரொம்ப பண்ணுவாரு இப்ப நா எங்கயாச்சி போனனா கூட அ எனக்கு மட்டோ ஒரு ஃபோன் வாங்கி குத்தாரு அப்போ அந்த பீரியட்லல்லா வந்து ஃபோன்லா பெரிய விஷியோ டபுள் ஒன் டபுள் ஷிரோ தா நா அப்ப வ ந்து எனக்கு ஒண்ணு வாங்கி குடுத்துட்டாரு இவன எங்க அண்ணனாவது வெளியே டூரு கீருலா போவா நா போவே மாட்டே